ஹலோ கேக்குதுங்ளா
ஆ
ஹலோ ஆ சொல்லுங்க கொஞ் சவுண்டா பேசுங்க கொஞ்ச சவுண்டா பேசுறீங்ளா
ஆ செரி ஓகே இப்ப கேக்குது வா கேக்குதா
நல்லார்க்கீங்ளா என்ன பண்றீங்க
நல்லார்க்கே சும்மாதா டி வி பாத்துட்ருக்கே நீங்க
செரி தெரிங்க நா சும்மாதாங்க இருக்கே‌ சமச்
ம்
என்ன சமையல்
நானுங்ளா இன்னிக்கி வெண்டக்கா பொரியல் அதுலே சாப்பாடு போட்டு கிளறி அப்டே சாப்டாச்சு
ஓ இப்பய்ல்லா வர காய்கறிலா ஆ இன்னைக்கி நாங்க வந்து காலைல தோச ஊத்திக்கிட்டோங்க மதியான்த்துக்கு செய்யணுங்க உன்னு கொஞ்ச நேர கழிச் சத செய்ணு இப்ப வர காய்கறி எந்த சமையல் செஞ் ஜோரோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவே இருக்க மாட்டேங்குது நம்ப சின்ன வயசுல சாப்டதுக்கும் இப்ப சாப்டதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டே குடுக்க மாட்டேங்குது இல்லிங்ளாங்க
ஆனா பரவால்ல உங்களுக்கு சின்ன வயசுல சாப்ட ஞாபகல்லா கூட இருக்கு போல
ஆ அம்மா சமச்சிருப்பாங்கல இப்போ சமைக்கிறதுக்கு அப்ப சமைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுல நம்புளுக்கு ஒரு சில இதெல்லா அப்போ தக்காளி சாப்பாட்னாவே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க இப்ப பாருங்ளே
ஆ தக்காளியே இன்னவோ ஒரு மாரி புளிப்பா ஒரு மாரி இருக்கு ஏதோ சக் க மட்டுந்தா இருக்கு மத்தபடிய அதுல ஒண்ணுமே இல்ல ஒரு மாரி இருக்கு
ஆம் ஆமா அப்பய்லா நாட்டு தக்காளி அந்த மார்லா வித் திட்ருந்தாங்க இப்ப வந்து அது இது இதாயிடுச்சுங்க ஆபிஸ் தக்காளி ஆபிஸ் தக்காளி ஆ ஹைபிரேட் தாங்க
ம்
அப்றோ தண்ணி டேஸ்டுக்கு அத் தண்ணி இதுக்கு டேஸ்ட் டு மாறுன் சொல்லுவாங்க இப்ப வர இதுல எல்லாமே கெமிக் க்கெள் இந்த மாரிதான் கலந்து விட்றாங்க அ ஃபேக்ட்ரி கழிவு அது இதுன்னு இப் இப்ப அந்த மாதிரி ரசாயனம் இந்த இப்ப அந்த மார் ரசாயனோங்குட் இப்ப அந்த மாரிதாங்க இப்ப சுற்றுசூழல்லா இதாயிட்ருக்கு அ ரொம்ப மாசுபடுது சுற்றுச்சூழல்
இப்ப எப்டின்னா மின்னேலல்லா வந்து ஆத்து தண்ணி இது மாரி கெணறு தண்ணி இது மாரி தண்ணிய உட் அ எந்த ஒரு கழிவு இல்லாம ஒரு நல்ல தண்ணியில விளைவிச்சாங்க நல்லா இருந்தது இப்ப இல் தண்ணியே இல்லியே உப்பு தண்ணில தானே எல்லாவல வைக்கிறாங்க
ஆ இப்ப போர் போட்டாலே போர் தண்ணியே எல்லாம் அந்த சால்ட் கன்டன்ட்டா இருக் க்குது ஒரு நாள் இப்புடி தண்ணி ஒரு கொடத்துலயோ ஒரு பக் கெட்லயோ புடிச்சு வெச்சிருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஹாஃப் டே புடிச்சு வெச்சு கீழ ஊருன் ஏதாவது செடிக்கு ஊத்திட்டோ இல்ல அந் தண்ணிய யூஸ் பண்ணிட்டு அந்த பக்கெட் இல்ன்னா அந்த மக் அந்த இத பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊ சுத் த்தி ஒயிட்டா அந்த இத ஆகுது சால்ட் கன்டன்ட் அதிகமா இருக்கு அதுல அப்போ இப்போதான் நம்புளுக்கு தண்ணிக்கே இல்ல அப்பைல்லா தண்ணி அ நீங்க சொன்ன மாரி ஆத்து தண்ணி இந்த மாரி கெணத்து தண்ணி இந்த மாரிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ ம் அப்ப எல்லா எவ்வளோ தண்ணி டேஸ்ட்டா இருந்துருக்கும் இப்ப நம்போ குடிக்கிறதே தண்ணி இல்ல ஃபுல்லாக் கெமிக்கல் அந்த இதும் தான மிக்
உப்புத்தண்ணி மா கெமிக்கல் ஏப்பா நம்ம எல்லா ம்மே அந்த ஃபேக்ட்ரிலந்து எல்லா இதுவுமே வந்து மண்ணுக்குள்ள தா வருத் ட்டாங்க அப்ப மண்ண அதத்தான்னா உறிஞ்சு அதத் த்தானே நமக்கு வந்து விளைவிக்குது எல்லாமே அந்த மண்ணுல தானே எல்லா காயு விளைவிக்குறாங்க அப் ப்டிங்கும் போது நமக்கு அந்தோட கெமிக்கெல்லு சொன்ன மாரி நீங்க சொன்ன மாரி கெமிக்கெல்லு உப்பு தண்ணி அதுவும் இல்லாம அந்த பழம்மே பாருங்களே ஹைப்ரிட் பழம் அது நாட்டு பழம் கெடையாது
ச்சி அதுவும் ம் இதா ஸ் ஏ வெக்கறது மருந் து மேல ஏதாவது தெளிக்கிறது இந்த மாரில்லா பண்றாங்க நறையா ஒரு இது காயோ இல்ல ஒரு பழமோ வளந்து வரதுக்குள்ள இவைங்க எத்தன மருந்து து அடிச்சு அதுக்கப்புறோந் தானங்க நம்ப கைக்கு வருது
ம் ம் கேட்டா என்னன்னா வந்து நாடு முன்னேற்றோ நாங்க வந்து சீக்கிரமா எல்லாத் துக்கு ஃப்பா எல்லா பொருளும் கடைக்குணோன்னு சொல்லி நாங்க சீக்கிரமா விளைவிக்கிறோ அதிகமா விளைவிக்கிறோ அப்டின் சொல்லி அத மாரித்
ஹைப்பிரிடு் வந்து ஃபஸ்ட் ட்டு வர்ரதுக்கான காரணமே அப்போ வந்து ஏதோ பஞ்சோ ஏற்பட்டது அதனால எல்லா பசியில பசியும் பட்னியுமா இருப்பாங்க அதனால அப்புடின்னு சொல்லிட்டுதான் அந்த ஹைப்ரிட்டு கொஞ்சோ உள்ள வந்துச்சு இது சீக்கரமா வந்துரும் அப்புடின்ட்டு இப்ப பாத்தா எல்லாமே ஹைப்ரிட் ஆயிட்ச்சு இப்போ கொஞ்சோ அந்த இது ஓகே இப்ப எல்லாரும் நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறோ மறுப்டியும் இவிங்க ஏ இதாவே போயிருக்குலா நாட்டு வெத அந்த மாரி போயிருக்குலா ஹைப்ரிட மறுபுடியும் இதுப் பண்ணிட்டு மறுப்டியும் நார்மலா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்குலா
இல்லங்க இப்ப நம்ம நாட் ட்ருல்லா உணவுன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இப்ப ஹைப்ரிட் ல்லா பாருங்ளே எல்லாத்துக்குமே அந்த பழத்தோட இதுதா எடுத்து பண்றாங்க ஆனா வந்து ஆ இனிப்பு கூக் சுவை கூட்டி குடுக்குது அப்படிங்கம் போது டு எல்லாமே வந்து சுவைக்காக எனக்கு இதுதா வேணு ஆனா அது ஹெல்த்தி கெடையாது சுவைக்காக எனக்கு இந்த பழ வேணு இந்த பழொ சாப்ப ன்னு அப்டிங்கிற மாரி
மழையவே இதா ம என்ன ந மழைனாவே இப்ப இயற்கையா வரு இப்ப அதையவே செயற்கையா பண்ணிட்ருக்காங்க அப்ப எல்லா இந்த மழ இப்ப வந்து செயற்கையா உன்னு நா வந்து ஓக்கே ஆ சொல்லுங்க
ம்மு இல்ல மின்ன வந்து எப்டின்னா நம்ம ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ இப்ப கீழ ஆ கீழ இருக்குற ஏரியா இப்ப நம்ம நார்மலா க்ராமோ சிட்டி இந்த மாரி ஏரியாலந்தா அந்த மாரி கொண்டு வந்துருக்காங்க அப்டின் பாத்தம்னா இந்த மல மேல இந் மாரி ஒரு ஹில் ஸ்டேஷன்லா இருக்குல்ல அந்த மாரி ஏரியால கூட இரு மாரி ஹைப்ரிட் பழந்தா அதிகமா வந்துருச்சு இப்ப அங்க போயிட்டு நாம் என்னன்னா இது வந்து நம்ம சாப்ட்டவே இல்ல நம்ம இது சாப்ட்டு பாப்போ ஒடம்பு க்கு நல்லதுன் சொல்றாங்க அப்டின் நம்ம வாங்குனாலுமே எல்லாமே ஹைப்ரிட்டு சோ வந்து எப்டின்னா பேருக்கு பழோ புதுசா இருக்கு மாடலா இரு சாப்புறோனுச்சு அதுல ஒண்ணுமே இல்ல அந்த சத்தானது கடையாது
மின்ன ஒரு மூவில கூட சொல்லிருப்பாங்க இந்த மாரி எங்கயுமே கெடைக்கனா அப்ப மல சைடு மலைவாழ் மக் கள்கிட்ட வந்து இந்த பாரம்பரியமான வெத இருக்கூ அப்டின்னு ஏதோ ஒரு மூவில கூட சொல்லிருப்பாங்க இப்ப அங்க போனா கூட ஹைப்ரேட்டா தாங்க இருக்கு நானு ஒரு நாவல்ல ஏதோ படி ச்சேங்க நாவல்ல தா படிச்சே என்னன்னா அதாவ்து இப்ப வந்து கெமி கல் அப்டி இப்டின் சொல்லி அமில மழ அப்டின்னு சொல்லி ய செயற்கையா இப்ப மழ இது பண்ண வக்குறாங்க இல்லங்க அப்ப வந்து மழ வர்லின்னா வந்து யாகொ வளத்துவாங்களா கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆம்மா
ஆ அது வந்து எதுக்குன்னா இப்ப இவிங்க கெமிக்கல் அப்டி இப்டின் சொல்லி இப்போ பண்றாங்கலைங்க அது வந்து கீழ ஒரு சில மூலிகை மரொ பட்ட இந்த மாரில்லா சேத்தா அந்த மூலிகை வந்து அது ஒன்னா சேந்து பொகையா மேலப் போயி அது வந்து எதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயி அது இயற்கை அது இதா ம் மழையா அப்டி வரு அதுக்காகத் தா இது ஆ இந்த மாரி கெமிக்கலா இது பண்ணாம இவங்க இயற்கையிலே
யாகங்கறது வந்து கட்ட அந்தப் பழங்கள் குச்சி அப்பனறோ நாட்டு மருந்துவ கடைலலா இருக்கூ அந்த மாரி ஒரு பொருள்கள் நவ தானியங்கள் இந்த மாரி தா நெய்யெல்லா ஊத்தி கூட செய்வாங்க அது வந்து நம்ம சுவாசிச்சாலுமே நமக்கு ஒண்ணுமே ஆகாது அந்த மலையு நமக் கு வந்து எந்த ஒரு பாதிப்புங் கெடையாது
ஆம் அந்த காலத்துலெல்லா பாத்தீங்ன்னா நறையா பேரு ஆ சொல்லுங்க
இப்ப என்னன்னா அந்த மேலந்து மழ வருல்ல இப்ப இயற் எ செயற்கையா பண்றாங்க கெமிக்கல் மூலியமா பண்றாங்கன்னா அந்த தண்ணியு ஹெல்த்தி கெடையாது ஒடம்புக்கு ரொம்பக் கெடுதல் அதுவா அந்தல் பொகைய அந்த வா எப்டியாந்தாலு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு பொக அந்த பொக வந்து காத்துல கலக்கறது
ஆ
க்கும் போது நமக்கு இன்னுமே அத சுவாசிக்கிறோ அத சுவாசிக்கும் போது அம்ம இருக்குற ப்ரச்சன பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராவால்லா வந்து நம்ம ஒடம்புக்கு நோய் தா எக்ஸ்ட்ரா வருது
அட அத விடுங்க நம்ப அந்த இது இது பண்றத அதக் கூட விடுங்க அது போய் மண்ல படம்போது மண்ணோட வளோந்தானே இதாகுங்க மண்ணு அப் இப்போ அந்த இதாகு இப்போ நா எல்லாத்தனையுமே நம்பளால புடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாதுல்ல இப்போ நூத்துக்கு வந்து ஒரு பத் து பர்சன்ட் நம்ப யூஸ் பண்ணுவோமா இல்லன்னா ஒரு இருவது பர்சன்ட் தா நம்ப யூஸ் பண்ணுவோ மீதி எம்பத் பர்சென்ட் வந்து நெலத்துல தானேங்க விழுகுது அப்ப நெலத்தோட நெலமய யோசிச்சு பாருங்க
அம்மா நீஸ்
அதுவு அதோட வளத் அ அதோட வளமு கொறஞ்சிருதுங்க
ம்
இதா அந்த காலத் அப்போ அந்த காலத்துல எல்லா நெறைய பேரு மழ வந்தா குடிக்கிறதுக்கு சமக்கிறதுக்கு துணி தொவிக் கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மழத் தண்ணி மாரி சுத்தமான தண்ணீ எதுமே இல்லேன்னு சொல்லுவாங்க சாப்பாடு அதுல சமச் ச்சா நல்லா சாப்பாடு நல்லா வெள்ளையா வரு துணித் தொவச்சா நல்லா அழுக்கு நல்லா போகு நல்லா அதா அந்த மாரி அம் பாத்ரோ கழுவுனா நல்லா பளிச்சுன்னு இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க இப்ப இருக்குறது ஏதாவ்து பண்ண முடியுதுங்களா
ஏங்க நல்ல நம்ம வந்து அந்த நெறையா கெமிக்கல் அது சோப் பு அந்த லிக்விடு எல்லா யூஸ் பண்ணி கழுவுனாலுமே அது பாருங்களே அது வந்து பா அப்பதைக்கீ கொஞ்சோ பளிச்சுன்னு இருந்தாலுமே அத் திருப்பி அந்த ம வ ஒரு மேல வந்து ஒரு லேயர் படிஞ்ச மாரி
ஆம்மாங்க ஆமா
அந்த காலத்துல எல்லா வெறும் மணல்ல கழுவிருக்காங்க தண்ணியில்லாம அப்றொ நார்மல் தண்ணியில சோப் த்த போட மாட்டாங்களா நார்மல் தண்ணியில தா கழுவுவாங்களா அப்டி கழுவும் போது கூட நல்லா இருந்ததே ஹெல்த்தியா இருந்தாங்க
ஆமாங்க சாம்பல் வெச்சுதா அப்ப எல்லா பாத்ரோ கழுவுறதுக்கெல்லாம் சாம்பல் யூஸ் பண்ணுவாங்களாங்க
ஆம்மா சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க அப்றோ அப்பல்லா வந்து சோப்புனாவே பெரிய விஷயங்க சோப் கூட அப்பல்லா இல்ல அப்பல்லா வந்து ஹெல்த்தியா இருந்தாங்க அவுங்கலாம் வந்து ஐம்பது எப்டின்னா நூறு வருஷம் ஒரு எண்பது எண்பத்தஞ்சுக்கு மேல தந்தாங்க இப்ப பாருங்க ஐம்பது தாண்றதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு இது இவ்ளோ வருசம் நீ உயிரோடு இருந்துட்டா அப்டிங்கிற மாரி ஆச்சரியமா பாக்குறாங்க
ஆமாங்க அதுவு அப்பில்லா அது இதுன்னு சொல்லி நெறையா வருது அப்ப எல்லா பாத்தீஙன்னா வேப்பங்குச்சி கருவேலங்குச்சி இன்ன மாரி பல்லு விளக்கிட்டுருந்தாங்க இப்ப கொழந்தைங்களுக்கு பாத்தீங்ன்னா இது வேங்க பால்ன்னு சொல்லிட்டு ஒரு வேங்க மரோண்ட் ர்க்கு அதுல இருந்து பால் எடுத்து அத நிழல்ல வெச்சு ஒரு தொட்டாங்குச்சில அந்த தேங்கா துருவுற அந்த தொட்டி இருக்குலேங்க அதுல ஊத்தி எ ஒ நிழல்ல காய வச்சு அந்த இத யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க கொழந்தைங்களுக்கு இப்போ வர்றதெல்லா ஸ்டிக் கர் போட்டு அது இதுன்ட்டு வேற மை போட்டு அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொழந்தைங்ளுக் எ
அதுவே கெமிக்கல் தா அந்த மை பொட்டுங்கிறதே கெமிக்கல் தா
ஆமாங்க நாங்க எங்க கொழந்தைக்கு எங்களுக்கு பாப்பா இருக்கு பாப்பாக்கு வந்து நாங்க ஒருத்தங்க கிட்ட சொல்லி வச்சு அந்த வேங்கா பால் வாங்கி நாங்க எடுத்து ஆ எடுத்து வச்சிருக்கோங்கப்பா இது எங்க கொழந்தைக்கு நாலு வயசு ஆகுது இப்ப வரைக்குமே அந்த போட்டு தாங்க வச்சுட்டு இருக்கோம் ஒரு ரெண் டை மூணு டைமே என்னமோ வாங்கிட்டோ திர திர சொல்லி வச்சு வாங்கிட்டோ மறுபடியு சொல்லணு அவிங்க வரமாட்டிங்கிறாங்க அவிங்க எங் ஹஸ்பண்டக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டும் இருக்காங்க அவ்கிட்டயே சொல்லி வைக்கணுங்க மலை ஒரு மலையில இருந்து எடுத்துட்டு வந்து தருவாங்க ஆ
செரிங்க செரிங்க சிஸ்டர் அப்ப அடுத்த கால்ல இணைவோம்
ஆ செரிங்க